ஹலோ வணக்கம் தோழா சொல்லுங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழா சொல்லுங்க
என்னா பண்றீங்க
நானு வந்து வேலைலா முடுச்ட்டு உக்காந்துருக்கோம் நீங்க என்னா பண்ணிட்டுருக்கிங்க படிச்சுட்டு இருக்கீங்ளா
ஆமா நான் படிச்சுட்ருக்கே
ஆ என்ன பத்தி பேச போறீங்க
என்ன பத்தி பேசலா உங்களுக்கு ஏதாச்சு ஐடியாருக்கா
ம்
மணி மேனேஜ் போன் பத்தி பேசலாமா
ஆ ஓகே சொல்லுங்க நீங்க எப்டி நீங்க சொல்லுங்க அதுக்கு தகுந்தத நான் சொல்றே
ஆ நா என்னங்க நான் ஒண்ணும் சம்பாரிக் க ஒன்னு வேலைக்குன்னு எது போய் ப்ராப்பர் இன்கம் எது எடுக்கலனா அதனால எனக்கு அத பத்தி எதுவு ஐடியா இல்ல
ஓ
மணி பத்தி பார்ட் டைமா ஜாப் போறே பார்ட் டைம் ஜாப் பண்றே
ம்
அதுல்ல எதாச்சு காசு வரு அது டெய்லி எக்ஸ்பென்ஸ்கு வச்சுப்பேனா
ஓ
நீங்க எப்டி
ஆ இப்ப வந்து நாங்க வந்து நான் இப்ப தெரிஞ்சுகிட்டது வரைக் க்கு நம்ம சம்பாதிக்கிறத வந்து கொஞ்ச சேவிங்ஸ் பண்ணனுன்றது வந்து என்னோட கருத்து சேவிங்ஸ் பண்ணாதனால கொஞ்ச நாளா பண்ணாதனால இப்ப நமக்கு அது புரியுது ஃபர்ஸ்ட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது சேவிங்ஸ் பண்ணல அ முடிஞ்ச அளவுக்கு செலவுலயே போய்ருச்சு சோ வந்து அப்ப நம்மளுக்கு தெரியல ஆனா இப்ப வந்து அந்த சேவிங்ஸ் இல்லாம ரொம்ப கஷ் டமா இருக்கு
ம்
பிற்காலத்துலயு சொல்றோ இப்போ நல்லா சம்பாதிச்சுட்டுருக்கோ அப்ப வந்து நமக்கு கிட்ட சேவிங்ஸ் இல்லன்னா நம்பளுக்கு அதுக்கு அப்றமா நம்மளுக் காசு தேவைப்படும் போது இல்லனு போது ரொம்ப கஷ்டமா இருக் கோ அதனால வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியோ இப்ப நம்ப ஒரு ஐம்பது ரூபா நம்ப சம்பாதிக்கிறோனா அதுல வந்து ஒரு பத் து ரூபாவது நம்ம எடுத்து வைக்கணு
ஆ ஆமா கரெக்ட்டு
அப்படி எடுத்து வச்சா மட்டுதா நம்பளுக்கு வந்து கடைசியில திரும்பி பார்க்கும் போது ஒரு அமௌண்ட் இருக் கு
ம் ம்
அதனால தேவையில்லாத செலவு கள் எல்லா கொறச்சு எது முக்கியமான செலவோ அத மட்டு பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது
ஆமாங்க கரக்ட்டா சொன்னீங்க
ஆ தேவையில்லாத வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்சு வெளிய போறது அதெல்லா கொஞ்ச கொஞ்சோ நம்ம கம்மி பண்ணிட்டோ வெளிய சாப்பர்றது அ ஜாலி பண்ணணு தா ஜாலியா இருக்கணு௱தா போகணு தான் வரணும் தா இருந்தாலும் சேவிங்ஸ் இதுல கொஞ்சோ எடுத்து வைக் கிறதுல கண்டிப்பா ஒரு பத்து ரூபாவது நம்ப மிச்சப்படுத்தி வைக்கணு
ஆமாங்க கரெக்ட்
அந்த மாதிரி இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா பார்ட் டைம் போகறாங்கன்னா பார்ட் டைம் போயிட்டு வந்ததுல அவுங்களுக்கு போக
ஆமாங்க நா வந்து எப்புன்னா நா வந்து பார்ட் டைம்லா போயி கொஞ்ச காசு நா செலவு பண்ணிட்டு கொஞ்ச காசு சேத்து சேத்து சேத்து வச்சி பைக் வாங்கிட்ட ஃபர்ஸ்ட்டு
ம்
நானே தா வாங்குன பைக் கொஞ்சோ பார்ட் டைம் ஜாப் போய் அதுக்கப்றோ பைக் வாங்குன அதுக்கப்றோ அதுக்கப்றோ அந்த மாரி பார்ட் டைம் ஜாப் போய் போய் போன் வாங்குன
ம்
இப்ப நம்பளுக்கு தேவையானத நம்பளே வாங்கிறது அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து வச்சி
ஆ ஆமா
நம்ப அந்த மாரி பண்ணது ஏதோ நம்பலாலா முடிஞ்சது நம்மளுக்கு அது தேவ இருந்துச்சி அந்த ஒரு ஆர்வத்துல நம்ம வேலைக்கி போயி காசு சேத்து பன்னோ
ஃபர்ஸ்ட்டு தா வந்து நம்ம எப்டி அ கொழந்தைங்களா இருக்கும் போது சம்பாதிக்க முடியாது அப்படி இப்படின்லா இருக்கு இப்ப வந்து எந்த வயத் தினருமே சம்பாதிக்கலான்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லைங்ளா
அது எப்புடிங்க சின்ன பசங்க
தெரியக்கூடிய அ
சின்ன பசங்க எப்டி ஈயான் பண்ணுவாங்க சொல்றீங்க அது
இப்ப நெறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லா போடலா
ஆமாங்க ஆமா ஆமா கரைக்ட்
ஆ அந்த மாதிரி வந்து ஒ ஒரு ஸ்டேஜ் இதுல மேல சொல் றே ஒரு வயது வரம்பு கரைக்ட்டா இருக்கும் போது ம் சம்பாதிக்கிறதான அந்த ஸ்டேஜ் வந்துரு இல்லைங்ளா இப்பத்லருந்தே நம்ப சேவிங்ஸ்ச வந்து அவுங்க கிட்ட சொல்லி வச்சோனா அவங்களுக்கு அதே பழக்கங்கள் வரு அப்ப பெருச ஆகும் போது அந்த மணி சேவிங்ன்றது அவங்களுக்கு இருக்கு
ம்
அப்போ வந்து நம்ம பாத்து செலவு பண்ணி அத வந்து சேத்தி வச்சோனா பிற்காலத்துல நம்ளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமாங்க கரெக்டு தா நீங்க சொல்றது
குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம வந்து அத வந்து அவங்ககிட்ட சொல்லணுனு சொல்றே
க்னாதா நம்ம ப்ஃயூச்சர்ல அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
ஆமா அது நம்ம வந்து குழந்தைங்கள்ல இருந்து சொல்லலைன்னா அவங்களுக்கு வந்து எப்டி மேனேஜ் பண்ணனு அப்டின்னல்லா தெரியாது அவுங்க ஒரு சூழ்நிலைகளுக் கு வரும்போது அவுங்க திரும்பி நம்ள கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு நீங்க சொல்லிருந்திருக்கலால உங்களு தெரிஞ்சிருந்திருக்குல்ல அப்டின்னு அந்த மாதிரி இப்பத்துல இருந்தே நாங்க வந்து எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி வளத்துட்டு இருக்கோ
சேரிங்க சேரிங்
ம் யாராவது கா இப்ப விருந்தினர்களே நம்ம வீட்டுக்கு வராங்க உறவினர் கள் வராங்க ஆ ஃபர்ஸ்ட் இருக்கற காலத்துலல்லா தாத்தா பாட்டிங்லா வந்தாங்கன்னா நம்மகிட்ட காச எல்லா குடுத்துட்டு போவங்க பாத்திருக்கீங்ளா அப்ற யாராவது அம்மா அ ப்பாங்கல்லா ஊருக்கு போகும்போது இருந்தாங்க நாங்க வர வரைக்கு இத செலவுக்கு வச் சுகோங்க அந்த மாதிரி எல்லா சொல்லுவாங்க அப்ப நம்ம சின்ன குழந்தைங்க தெரியாது இப்போ இப்ப வந்து நாங் எங்க குழந்தைங்களுக்கு யாராவது அப்டி அமோண்ட்டு ஆ ஒரு நல்ல நாள் ஆ என்ன சொல்றது பெஃபஸ்டிவல் டைம்ல எல்லா ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்டினு பாட்டி தாத்தாலா காசு குடுப்பாங்க அப்ப நம்ம சின்ன குழந்தையா இரு க்கு போது நம்ம வந்து எப்பவாதுதா ட்ரெஸ் எல்லா எடுப்போ
ம்
ஆ இப்ப இருக்க காலத்துல வந்து அப்டி எல்லா இல்லைல நம்ம நெனைச்சா ட்ரெஸ் எடுக்றோ அப்ப அந்த பெஃஸ்டிவல் டைம்ல தா எடுக்கணுன்றதெல்லா இல்ல அப்ப நம்ம கிட்ட இருக்கற அமௌண்ட்ட வந்து நம்ம சேவ் பண்லால்ல
ஆமா ஆமா கரெக்ட்
ஆ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ் ஃபுல்லானது ஒரு இப்ப ஒரு ஆ அமௌண்ட் சேத்தி வைக்கிற ஃபக்ஸ் ஆகட்டு எல்லாமே ஆன்லைன்லயே நம்ளுக் கெடைக்குது அந்த மாதிரி வாங்கி அவுங்களுக்கு பிடிச்சமானதா பாத்து வாங்கிக் குடுத்து இதுல நீங்க ஃபுல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லா நாங்க வாங்கிக் தரோனு சொன்னா அவுங்களு அதுக்கான
எஃபெட் போடுவாங்க அதிமா கரைட்
அ அது வந்து மணி சேவிங்ல வந்து நம்முளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானத் தான.
ஆமா ரைஸ்க்கு அது ரொம்போ இம்பாட்டன்ட் தா. மழ இல்லாம லைஃபே இல்லல்ல.
அ அவுங்க காலேஜ் போற டைம் ஆக ட்டு எல எல்லாத்துக்குமே சொல்றோ இன் ஆ இப்பத் ஒரு ஃபிஃப்த்து படிக்கிறாங்கன்னா அவுங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸு அந்த மாதிரி எதாவ்து போட்டு வெச்சோன்னா அவுங்ளோட எஜுகேஷன்க்கு அவுங்க காலேஜ் போற டைம்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கு.
பெரியவங்களா இருந்தாங்கனா அவுங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அவுங்களுக்கு ஒரு எமர் ஜென்சினா மொத அந்த அமௌண்ட் தேவைப்படு. அந் மாதிரி எல்லா இரு
ந்த ஏஜுக் கர்ட்டா இந்த அ ஒரு ஒரு கரமானம் மளிக செலவு
ஆமாமா.
ம்.
நீங்ளு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனா அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணு
ஆமாங்க கண்டிப்பாங்க. அப்பறங்க?
அப்றோ சொல்லுங்க தோழா எத பத்தி பேசனிங்கன் ம் இந்த இப்ப அந்த பஸ்சு இதெல்லா நீங்க டிராவல் பண்றோல்லையா? அத விட இப்ப வந்து இந்த ரைடுக்கெல்லா வந்து ம் ரேபிடோ பரு, ஓலா அந்த மாரி எல்லா வந்துட்ச்சுல்ல அதெல்லா ரொம்போ யூஸ்ஃபுல் தானே.
ஆமங்
போக முடில் நம்மனால டரெயின் இப்ப புக் பண்ண முடிலனாலு ஒரு கார் புடிக்கிறோ போயிட்டு வந்தர்றோ எ பக்கத்ல போறதாந்தாலு ஒரு பைக் பிடிக்கிறோ போயிட்டு வந்தர்றோ அதெல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல.
ர ரேபிடோ இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக்கு டக்குனு ஒரு பெசன் போணுன்னா கூட டக்குனு ஒரு ஒரு அ அப் ஆட்டோ பஸ்ன்னு எதிர்பார்க்காம டக்குனு ஒரு பைக் புக் பண்ணா டக்குன் போயிட்டு வந்துர்ற மாரி இருக்குல்ல. காசு நம்மளுக்கு மிச்சம் ஆவுதுல்ல.
ஆமா ஆமா ஆமா. அ ஒரு எடத்துல வந்து இப்போ பஸ்ஸுக்கே ரொம்பொ லேட் ஆகுதுன்னா அந்த எடத்துல் நம்ம பைக் புக் பண்னோனா டக்குன்னு நீங்க சொன்ன மாரி அந்த டைம் சேவிங்கு ஆகு நம்முளுக்கு யாரையு எதிர்பாக் ற மாதிரி சூழ்நிலைகளு இருக்காது.
ம்.
அதெல்லா இப்ப ரொம்போ ரொம்போ ஜாஸ்தியானனால எல்லாத்துக்கு ரொம்போ யூஸ்ஃபுல்லாருக்கு.
ஆமா கரெக்ட்டு இப்ப டக்குன் யாராச்சு ப்போ ரொம்ப லாங்ல போன்னா ஆட்டோல கண்டிப்பா சவாரினாதா வருவன் சொல்லுவாங்க நம்ம அந்த மாரி டைம்ல ராப்பிடோ போட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பொ யூஸ்ஃபுல்லா இருக்கு.
ம் ம்.
டக்குன் ராபிடோ போட்டா நம்ம ஒரு ஆள்க்காக அவ்ளோ பெரிய ஆட்டோ புடிக்காம ஒரு பைக்லியே முடிஞ்சிரு.
ஆ அது இல்லாம அதுல வந்து அமௌண்ட்டூ நம்ளுக்கு கொஞ்சோ கம்மியா இருக்கு இல்லைங்ளா
இப்ப இப்ப ஆட்டோல நூறுவா கேட்டாங்கன்னா பைக்ல அம்பது ரூபான்ற மாரி கேப்பாங்க
ஆ அதவிட கம்மியாதா ஒரு சி சிலரு எடத்துக்கெல்லா அத விட ரொம்ப ரொம்ப கம்மியாதா வருது பாத்துருக்கீங்ளா
ஊஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்டி அந்த மாரியே இருக்கு அந்த மாரியே டே கொஞ்சோ கிட்ட கிட்ட போனுன்னாலு அப்டி இருக்கு இப்ப நம்ம ஆட்டோ புடிக்குன்னா கொஞ்சோ தூரோ நடந்து போய் புடிக்கிற மாரி இருக்கூ பட் நம்ம ராபிட்டோலா புக் பண்னோனா நம்ம வீட்டு வாசலே நம்மள வந்து பிக் அப் பண்ணிப்பாங்க
கரெட்டு பஸ்ல எறங்குனா கூட பஸ் ஸ்டாப் வரைக்கு தா வரு அதுலருந்து நம்ம வீட்டுக்கு கு நடந்து வர மாத்ரி இருக்கூ ஆனா இந்த ராபிடோலா புக் பண்ணி போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாருக்கு
கு
ம்
நல்லா இருக்கு இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தாருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு டைம் ரொம்ப சேவ் ஆவுது இதுனால இப்போ ஆட்டோனா கூட லேட் ஆவு போறதுக்கு இது இப்ப ரேபிடோன்றப்ப டக்கு டக்குன் பூந்து போற மாரி இருக்குல்ல
ஆமா அ பஸ்ஸுக்குனாலுமே நம்ம வெயிட் பண்ணி இப்ப ஒரு இன்டர்வியூவே அட்டன் பண்ண போறோனா இந்த டைமுக்கு நம்ம போவோமா பஸ் ள்ள போனா போக முடியுமான்ற மாதிரி எல்லா இருக்கூ அ இப்ப வந்து இந்த டாக்சி இதெல்லா வந்தனால ரொம்ப குயிக்கா போற போயிக்லா டைமுக்குள்ள என்ன அதுக்கு முன்னாடியே போயிரலான்ற மாதிரி ஒரு இது
ஆமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாதா இருக்கு ஆக மொத்தொ எப்டி பாத்தாலு
ஆமா
நல்லதுதாங்க எல்லாமே நல்லதுதா செரி கால அவகாசம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்
ஆ செரி மீண்டும் நன்றி தோழா
நன்றி